ஹலோ ஆ வணக்கம் தோழர் வணக்கம் நீங்க நல்லா இருக்கீங்களா நா நலமா இருக்க தோழர் நீங்க நலமா இருக்கீங்கலா நா நலமா இருக்கே கேக்குது இன்னிக்கு ஏதாச்சு தலைப்பு எதாவது வச்சிருக்கீங்களா பேசுறதுக்கு கண்டிப்பா தோழர் சொல்லுங்க ஆ கண்டிப்பா உங்க கூட பேசறக்கு ஆர்வமா இருக்குது
இல்ல எனக்கு கொஞ்ச நா பேசுறது எனக்கே கேக்குது தோழர்
அது ஒன்னு பிர பிரச்சன இல்ல தோழர் அது ஒன்னு பிரச்சன இல்ல அது வந்து செயலியோட ஒரு சின்ன ஃபால்ட் இதுதா
அப்டியா சேரி ஓகே தோழர் இப்ப நம்ப எது எது தலைப்பு என்ன தலைப்பு பேசலா தோழர்
தலைப்பு பொதுவான ஒரு தலைப்பு சொல்லுங்க ஒரு விவசாயமாகட்டு இல்ல வந்து இல்ல இந்த சுற்று சு மாசுபாடு பத்தி பேசலாமா கண் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இப்ப நா ஆரம்பிக்கிறே தோழரே இப்ப சுற்று ஆ சுற்றுச்சூழல் மாசுமாட த சுற்றுச்சூழல மூணுமே அடங்கு குறிப்பா என்ன இருக்குது நிற மாசம் பட இருக்கட்டு நீர் மாசு பாட இருக்கடு காற்று மாசு பாட டக் இப்ப நம்ப நிலத்துல ஆம்பிச்சொ அப்டிய நில மாசுபாடு தா பெருமளவுக்கு ச் இப்ப பெரிய அளவுக்கு நம்ப இருக்கு அப்டின்னு சொல்லலா அதுவு ஒரு பங்கு வகி வந்து இப்ப வீடுகள நம்ப வந்து குப்பைகளா இருக்கட்டு இந்த பிளாஸ்டிக் குப்பைகளாக இருக்கட்டு இல்ல காய்கறி கழிவுகளாக இருக்கட்டு நம்ப எல்லா என்னா பண்றோ கிராமங்கள்ல எல்லா அங்க தூக்கி போட்ருவோ ஒரு இடத்துல ஏன்னா இப்ப வந்து திட்டங்களுக்கு அரசாங்கங்கள் நல்ல நல்ல திட் லாம் கொண்டு வந்துட்டாங்க குப்பைகள சேகரிக் கரு அது தனித்தனியா சேகரிக்கணு பிளாஸ்டிக் குப்பைகள தனியா சேகரிக்கணு அத மகிழம் குப்பைகள் நிகிழம் குப்பைகள் அப்டி தனித்தனியா நம்ம வந்து அத சேகரிச்சு கொடுத்துட்டோனு வச்சுகயே அவங்க வந்து அத கொண்டு போய் மறுசுழ்சி பண்றாங்க குறிப்பா காய்கறி கழிவுகல்லா என்ன ஆகுது து அப்டின்னா அத வந்து நேரா கொண்டு போய் ட்டு அதுல உரங்கள் தயாரிச்சு அது விவசாயத்துக்கு திரும்பவும் வந்துருது புரியுதுங்களா இல்லையா அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்டினா நமக்கே திருப்பி அதுல்ல நன்மைகளு கூட இருக்குது அப்டின்னு சொல்லா அது மகிழி கழிவுகள் அத நெகிழிகள் அப்டின்னு சொல்லுவாங்க அந்த நெகிழிகளா என்ன ஆகுது அப்டின்னா மறுசூழற்ச்சி பண்றாங்க ஒருசி ல இடங்கள ஆப்ப இவல எல்லாமே வந்து து நாம வந்து சரியான முறையில நம்ம பிரிச்சு வீட்டிலயே கையாண்டு குடுத்துட்டோம் அப்டின்னா அது நம்ளுடைய வருங்கால சமுதாயத்திற்கு ஒரு குப்பையற்ற குறிப்பா வந்து மாசற்ற நிலமாசற்ற ஒரு சமுதாயத்த உருவாக்க முடியு அப்படின்ட்டு நம் நீங்க சொல்லலா அதே போல இது மட்டும்மா நிலத்துல ஏற்படக்கூடிய இந்த மாசு அப்டின்னா கண்டிப்பா இது மட்டு இல்ல நாம் தனி நபரா என்ன பண்ணு அப்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடைகளுக்கு போறோ ஒரு பல கடையாகட் டு உள்ள டீ கடையா இருட்டு இல்ல ஹோட்டல்னு செல்லக்ககூடிய உணவகங்க லா இருகட்டு
ம்
உதாரணமா எடுத்துகலா பாருங்களே இப்ப உணவகத்துக்கு போபோது அங்க போய் என்ன வாங்குறோ ஒரு உணவுகள் குறிப்பா இட்லி இல்ல தோச ஏதோ ஒரு உணவுகள் வாங்குறோ வாங்கிட்டு அவங்க வந்து எல்லாத்தையு ஒரு காலகட்டத்துல அ பேப்பர் அப்டிலா எதுவுமே இருக்காது குறிப்பா சாதா இந்த பேப்பர் தா அதோ பிளாஸ்டிக் இல்லாம சாதா பேப் ப்பர்ருக்கு அதுல வந்து மே உள்ள வந்து இலைகள் வாழை இலை வச்சு அழகா மடிச்சு குடுப்பாங்க அ குழபுளுக்கு நம்ம என்ன பண்ணோ னா அந்த ஒரு கின்னோ கொண்டு போவோ இல்லாட்டி ஒரு தூக்கு ஏதாச்சும் கொண்டு போய் வாங்கிட்டு டு வந்துடோ நம்ம கிராமங்களல நகரங்களல எப் புடியு அதே மாரி கொஞ்ச பழக்கோ இருந்திருக்கலா ஆனா இன்றைய கால என்ன அப்டின்னா ஒரு பார்சல் வாங்க போனாவே ஏ ஏறத்தாலே ஒரு ஏழு எட்டு டு சின்ன சின்ன கவர்ல இருந்து பெரிய பெரிய பிளாஸ்டிக் வரைக்கு எல்லாமே பிளாஸ்டிகா நெறைஞ்சிருக்கு அப்டினே சொல்லலா அப்போ ஒரு குழம்ப உள்ள ஒரு ம் சால்னா அப்டின்னு சொல்லி குழம்பா இருக்கட்டு சட்னிகள் ஆகட்டு எல்லாமே நம்ம சுட சுட அந்த பிளாஸ்டிக் பைக்ல ஊத்த போது என்ன ஆகுது அப்டின்னா அது கொஞ்ச நேரதுல அப்டியே உருகி அந்த பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட துகள்களா கண்ணுக்கு மைக்ரோநேனிக்ஸ் அப்டினு சொல்லுவாங்க அந்த துகள்கள் எல்லா அப்படியே கலந்து என்ன ஆகுது அப்டின்னா அது நம்ம குடிக்கிறம்ல நம்ம வயதுக்குள்ள தா போகுது ப்ப இது இதெல்லா வந்து நம்மளுடைய ரத்தங்கள் அது வந்து அது மிக்ஸ் ஆகி அதாவது கலந்து அது நமக்கு வந்து பல கீரைகளுக்கு ஒரு முன் வாசலா அமைஞ்சருது அப்படின்னு சொல்லிட்டு பல மருத்துவர்களு அந்த ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்கள அவங்களு சொல்றாங்க இப்ப இந்த நேரங்கள நம்ம ஆத்தாலே நாங்களல்லா இப்ப என்ன பண்ட்டோ பழைய மேனிக்கே எதுக்கு நம்ம வந்து வீடுகள்ல யானோ இருக்குது அதாவது பல பாத்திரங்கள் இருக்குது கொண்டு போய் நம்ம குழம்பா வாங்கிறொமே இல்ல என்ன தவறுக்குது அப்டி சொல்ட்டு நாங் இல்லா இப்ப உணவுங்களுக்குல்லா போகௌல ஒரு எனத்தோட போயிர்றது எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சன நம்ப வருங்கால சமுதாயத்தயு நம்ம காமாத்திரமாரி ஆச்சு நம்ம உடல் நலத்தயு காப்பாத்துரமாரி ஆயிடுச்சு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி ஆயிச்சுல அப்பா இந்த போட்ட விஷயங்களு நன்மை தரக்கூடிய தா இந்த நம்ம நிலா பாசுபாட டினு சொல்லா இப்ப நீர் மாசுபாட்ட பத் த்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
ஆ கண்டிப்பா தோழர் நீங்க சொன்னது எல்லாமே உண்மையா இருக்கு நம்ம காலப்போக்கல நம்ம நடப்புலயே நடந்துகிட்டு தாருக்கு நீர் மாசுபடு பாத்தீங்கனா முன்னாடிலா நாங்க சினப் பிளயா இருக்கு போது ஆறுகள் குளங்கள் நெறைய இருந்துச்சு ஆனா இப்ப இருக்குற காலத்துல பாத்தீங்னு வச்சுக்கோங்களே அதெல்லா எங்க இருக்குன் தேடி தேடி போக வேண்டியதா இருக்கு நீர் ஆறுகள் எங்கேயுமே கடையாது அந்த இடத்துலல்லா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி குப்பை அந்த குழிகள தா போயிருச்சு இப்ப நம்ம வீட்லயே பாாரத்தீங்கன்னாக்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்லா சொல்லி பிரிச்சு வாங்கிகிட்ருந்தாங்க ஆனா நாளடைவுல என்ன ஆயி ச்சு அதுவு எல்லாசேந்து ஒன்னாகி செரி இவங்க எங்க கொண்டு போய் கொட்டுறாங்க முன்னாலா அத வந்து சுழற்சி முறையா பிரிச்சு எடுத்து கொண்டு போயிட்டுருந்தாங்க ஆனா இப்ப எல்லாத்தையு கொண்டு போய் அந்த ஆறுகள்லயு அந்த குளங்கள்லயு கொண்டு போய் கொட்டிட்டு பாத்தீங்கனா அந்த அ ஜீவன்னா இருக்குதுங்கள ஆடு மாடு இது மாரி அதுங்கல்லா பாவொ தண்ணி குடிக்க கூட ஒரு எடொ இல்லாம ஏனா எங்கேயாவது கொஞ்சமாவது குட்டையிலையாவது கொஞ்சமா தண்ணி இருந்தாதா அதுங்க எதையாவது குடிச்சுட்டு உயிர் வாழுங்க இப்ப தண்ணிங்கிறது இப்ப இப்போ நம்ம இருக்கிற அந்த வெயில் சீசன் ல நமக்கே ஒரு நாளைக்கு மூணு லிட்டரு நால் லிட்ருனு தண்ணி குடிக்க சொல்லி சொ சொல்றாங்க அப்ப நம்ம தேடி போய் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கத எடுத்து குடிக்கவே நம ஆனா அதுங்கலுகெல்லா பாவோ அது இலா எங்க செயல் சொல்லுவாங்க எப் அப்டி போய் தண்ணி குடிக்க முடியு அப்ப அந்த நீர்நிலைகள இல்லாத ஒரு நிலையாச்சு அப்போ ஆடு மாடு இந்து ப நம்ம வனத்துறை எந்த சைடலா சொல்றாங்க பாத்தீங்களா அதுங்லா அதனாலத னா காட்டுலருந்து ஒரு தண்ணியுமே இல்லாதனால தா அதுது வீட்டுக்குள்ள வந்தர்ரது ஆ வீடு தெடி ஒரு ஒரு சில வலைதளங்களல்லா பாக்குறோ தோழர் அ ஆடு மாடெல்லா தண்ணிக்கு வந்து எப்டி நி நிக்கிறது ஒரு சிலர் இந்த குழந்தங்கல்லா கூட அந்த பைப்பு இப்படி திறந்துட்டு காட்டுங்க அதுங்க போய் இப்டி குடிக்கிறப்ப அது ஒரு அ அது ஒரு மன எப்டி சொல்றது மன வேதனையாவு இருக்குது ஆ தண்ணி இல்லாத கொறை தானே இதெல்லா வந்துட்டு அந்த் அப்ப தண்ணிய பாதுகாக்ற்து நம்ம கையில தா இருக்குது அப்ப ஒரு சில எடத் பூக்களலா பாத்திங்கன்னு வச்சிகோங்களே அந்த ஆறு கழிவுக அந்த தண்ணி போகுது பாத்தீங்கன்னா அந்த எடக்கு லானா அ ஃபேக்ட்ரி தொழிற்சாலை அந்த தண்ணியையு கலந்து விட்றாங்க இப்ப இதனால என்ன ஆகு நீர்நிலை ரொம்ப பாதிக்க பாதிப்புக்கு உள்ளாகுது அ இப்ப முன்னாடில்லா பாத்தீங்கனா ந்த இப்ப இந்த சாக்கடை தண்ணின்னு சொல்றொ பாத்தீங்கன்னா துவைக்கிற தண்ணி இதெல்லா பாத்தீங்கன்னா ஆ நா ப்ம்லா ஒரு பெரிய வாய்க்காலயோ இதலையோ கொண்டு போய் வுழுகு ஆனா இப் இப்பல்லா அப்டி கெடையாது அதே குளத்துக்குள்ளயை ஆத் குள்ளயு இப்டிதா போய் உழுகுது அப்ப மாசுபடுறதுக்கு நம் நம்மளே வழி வகுத்துக்கிட்டு இருக் ருக்குறோ அப்டிங்கறதா உண்மையே அப்ப நம்மகிட்ட இருந்துதா ஒரு மாற்றமே உண் உண்டு பண்ணணு நீங்க சொன்னது கரெக்ட் தும்முனால் ல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு போவேலலா இல்ல ஹோட்டல் கூட போவேனா ஒரு மல்லியே கடைக்கு நம் போணும்னாலே நம் மாம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணுவாங் ஒரு மஞ்ச பை ஒன்னு கையில குடுத் துட்டுருவாங்க இதுலதாபா நீ பொருள் வாங்கிட் ட்டு வரணு அப்டின் சொல்ட்டு ஆனா இப்ப உள்ளவங்க அத செய்றாங்ளா கடயாது அ போனோனு போய் நின் டு ஜாம கொடுத்தக எனக்கொரு கவர் குடுங்க ப்டின் சொல்ற மாரி ஆயிருச்சு அ சேரி அந்த கவரத கொண்டு வரீங்க அத பத்தரப்படுத்தி அடுத்ததட போறப்ப கொண்டு போறீங்ளா அதுவு கடயாது அத கொண்டு போய் குப்பையில போட்டு அந் குப்பபோய் இன்னொரு பெரிய குப்பையில விழுந்து அது அ இப்ப காய் வாங்கிட்டு வர காயில உள்ள அந்த அ க கழிவுல்லா இப்ப வந்து நம்ப என்ன பணரோ அந்த கவர்லே போட்டு முடிச்சு போட்டு குப்பைல போட்றோ இத இந்த ஆடு மாடு சாப்பிட வந்துட்டு என்ன ஆகுது அது குள்ள காய எல்லா இருக்கே நம்ம சாப் பிலான்ற என்ற ஒரு ஆவல போய் என்னா பண்ணுது போய் வாயில மாட்டிக்கிறது வயிற்றுக்குள்ள போய் குடல்ல மாட்டிக்கிறது அப்ப எவ்வளவு ஒரு பாதிப்பு உள்ளாகுது பாருங்களே அப்புறோ எ அந்த கழிவுலயு பாருங்க அந்த பிளாஸ்டிக் அந்த பொருளு போய் பாத்தீங்கன்னாக்கா நார்மலா தண்ணி போவுதான் கேட் டாக்கா கிடையாது அதுலயும் போய் குப்பைகள்ல அட வச்சுக்கிட்டு தண்ணி போகறதுக்கு வலியு இல்லாம தா இ இருக்குது ஒன்னு மாட்ட வந்து நம்ம கிட்ட தா கண்டிப்பா நட க்கணும் தோழர் ஆ நம்ம போகும் போது பைய எடுத்துக்கிட்டு போய்டு கடயில ஒரு உணவகங்களே நம்ம பி வாங்கு போது நம்ம அதுக்கு உண்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு மாரி பை கொண்டு போயிட்டோனாலே அவுங்க குடுக்கறதுக்கு அவுங்க தயார தான் இருக்காங்க நம்ம வாங்கணு மொத இப்ப நம்ம இப்படி வாங்கு போது து அவுங்ளே நாளடைவுல என்ன பண்ணிருவாங்க எங்களுக்கு கவருக்கு வேல இல்ல எல்லாருமே பொருள் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போறாங்க அப்டின் சொல்லி அவுங்க க கவர் வாங்கறதா நிப்பாட்டுவாங்க அப்ப தயாரிக் கிற எடத்தலயும் அவுங்க ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு வழிவ க்கறோம் இல்ல நம்ம வந்து ம் கண்டிப்பா தோழர் அது ஒவ்வொருத்தவங்களும் பின்பற்றுனாலே அத நம்ம வலி வலி வ வழி வகுக்கலா தோழ
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அப்டி இருக்கேல ஆ நீங்க அழகான முகில்ஸ் தோழி நீங்க அப்டே இந்த பக் காற்று மாச பத்தி சொல்லலாம் அப்டின்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமாயிருச்சு அப்டி ஆச்சி சொல்லலா குறிப்பா நம்ம கிராம பகுதில பாக்கட்ட தூய்மையான காற்ற சுவாசிச்சோம் ஏன்னா அந்த காலகட்டத்துல மாட் டு வண்டி அப்பறம் வந்து இது போன்ற இந்த மோட் டார் சைக்கள் அப்டின் சொல்லக்கூடிய இந்த நவீன வாகனங்கள்லா இல்லாத காலகட்டோம் அப்ப அதனால அவ்ளோ தூய்மையா சுவாச்சி கிட்டு இருந்தோம் எந்த விதமான நோய் நொடியும் இல்ல நுரையீரல் பிரச்சன இல்ல எந் ந்தவிதமான பிரச்சனையே இல்லாம நறயா ஆயுளோட வாழ்ந்தாங்க நம் முன்னோர்கள் பட் நாம்ப காலகட்டத்துல அப்டினா து ஆ க அந்த சைக்கிள் அதுலலாம் நம்ப பள்ளிக்கூட தான் போயிருப்போம் அப்பேல்லாம் அது ஒரு காலகட்டம் அப்பையும் கோட்டி இந்த மோட்டர் சிறுசக்கர வாகன களா இருக்கட்டும் நான்கு சக்கரவாகட்டும் இல்ல தெ இதுலா கொஞ்சம் கொறைவா தான் இருந்துச்சு ஆ ஒன்னு ரெண்டு வரும் போகும் அப்படிதான் நம்ப அப்டே போகிட்டு இருந்துச்சி நல்லாருன்ச்சி ஆனா இன்னைக்கு கிராமத்துலே வந்து வீட் க்கு ரெண்டு மூணு இரு சக்கரவாங்கள் இருக்கு ஒரு கார் நான்கு சக்கரவாகனங்கலா இருக்குது அந்தலவுக்கு நல்லா வசதி ஆ ச்சி நா வசிதி இல்லன் சொல்லல ஆனாலு அந்த அளவுக்கு கொஞ்சோ இரு சக் கரவாகனங்கள் தயாரிக்கிறாங்க அது எல்லாமே இந்த காற்று மாசு சம்மந்தப்பட்டது போயிருது ஆனா இன்றைய காலகட்டதுக்கு கொஞ்சம் மாற்றம் வந்துருக்கு ஆனா எத